ஹலோ ஆ கேக் குது ஆ சொல்லுங்க
ம் என்னா பண்ணிட்ருக்கீங்க
நா சும்மாதா நீங்க
அ போர் அடிக்குது அப்டியே உக்காந்ருக்கே என்ன பண்றந்த் தெரியாம
ம்
எங்க வீட்ல அதிசயமா காலைலந் டீவியே போட்ல இப்பதா ஞாபகோ வருது டீவியாது போட்டு பாக்லானு
நாலா காலையில இருந்து டீவி தா பாத்துட்ருந்தே காலைல ஏந்திச்சே லேட்டா தா எந்திச் அ எந்துச்சந்தோஷ் நம்ம வயிறு வலி வேற எங்கம்மா தேங்கா பாலு அதுக்கப்பறமா புருட்ஸ் எல்லா கட் பண்ணி தந்தாங்க சாப்டுட்டு பேசாம உக்காண்ருந்த அந்த ஹாட் பேக் எடுத்து வைத்தல வச்சிட்டு
ஆ
அப்றம்மா பிரியாணி செஞ்
சும்மாவே நம்மளால வேல பாக்க முடியாது என்னனா அம்பளதா ஆளா லிங் பண்ணாய் நீங்க எல்லா கூட நல்லாருக்கவே மாட்ட அவ்ளதா
அப்பறமா பிரியாணி எல்லா எடுத்துட்டு வந்து டிவி போட்டு சாப்ட்டு கொஞ்ச நேர பாத்துட்ருந்த அதுக்கப்பறமாதா பொறுமையா போய் புளிப் ச புளிச்சத ஏ ஃப்ரெண்ட் எனக் சைகோ கால் பண்ண ஆரம்பிச் தா வீட்டுக் வா வீட்டுக் வா வீட்டுக் வா வீட்டுக் வாங்க
ஆ அம்மாக் கொஞ்சோ ரெஃப்ரெஷ்மென்டா இருக்கு அது ஒரே எடத்தல இருக்காது ப
ஏதோ ஆர்டர் போடணு அப்டி இப்டின்னா சொல்லிட்ருந்தா அதுக் என்னைய போ ட்டு ரொம்ப ஒரு டார்ச்சர் பண்ணி நானு சேரி சொல்லி
அ நீங்க ஆடின்ன ஒடனதா எனக்கு ஞா போக வருதன்னாவு பலனால ஒன்னு ஆட்ர்ரு போனா நெனைச்சிருச்சி நா ஆர்ட்ரே போடல இன்னு
என்னன்
அந்த ஷிம்பிள் ஃபேஸ் வாஷ் இருக்கோல அ அது தீன் இது ஒன் வீக் ஆகுது சேரி நாங்க எப்புயுமே வந்து ஃப்ரென்ட்ஸ்லா சேந்து யாராது வாங்காரானா ஃபை ஹண்டர்டுக்கு மேலே பில் போடுவோ ஏனா ஃபைவ் ஹண்டர்க்குள்ள இருந்துச்சுனா ஷிப்பிங்யே அவ்ளோ போட்ருவா
ஆமா
அதனால ஃபைவ் ஹண்ட்ர் மேல போட்டு என் தம்பிக்கு இப்பயே சன்ஸ்கிரீம் வேணுமா அ அவர் என்னாட்டு அவர் மூஞ்சிகிட்ட செக் பண்ணி பாத்துட்டு போறதுக்குல்ல அதுக்காக வெயிட் பண்ணிட்ருக்க ஆனா அதுக்குள்ள நா சோப்பு மூஞ்சிக்கு போட்டு மூஞ்சி இம்மன் டல்லா ஆயிடுச்சு
ம் ம்
சாருக்காக வெய்ட்டிங்கா அவுரு ஓகே சொன்ன ஒடனே நாங்க போடணுமா
ஓ அப்டியா அப்டி ஏ தம்பியு அப்படிதா அவனுக்கு தனியா சான்ஸ்கிரின்
அதுவோ எனக்கு எனக்கு வந்து ஃப்ர்ஸ்ட் ஃப்ர்ஸ்ட் நா நா இப்ப சன் ஸ்க்ரீம் யூஸ் பண்ணதே தேர்ட் இயர்ல பாதியிலதா இந்த லாஸ்ட் டூ மந்த் இருக்கோல அப் அப்பதா நா சன்ஸ்கிரேனே வாங்குன அது வரைக்கோ எங்க அம்மா வந் இதுவே நா லெவென்த் ட்வல்த்துலா எதுவுமே ஒரு பவுடரு கூட யூஸ் பண்ண மாட்டோ உண்மையா நல்லாதா இருந்தே அப்ப ஆ எல்லாரோ பண்றத பாத்துட்டு எனக்கோ வேணோனா எங்க அம்ம நீ போட்டீனா மூஞ்சு ஒரு மாரி ஆயிரோ நீ நேச்சரா இருந்தாதா நல்லா இருப் ஏ அவண் வாங்குன நானே இப்போ தா வாங்குற நம்புளுக்குள் ஒரு ஈ ஈகோ ஹட் அவுங்கில்லனா நானே இப்பதா வாங்குற உனக்கு இப்பயே வேணுமான்டு வீட்ல சண்டலா போட்ட நானு
ம்
சரி வாங்கி தொலையட்டோ அவ வாங்குனா எனக்கோ யூஸ் ஆவோ அப்டியே ஐஸ் வெச்சு அதே வாங்கிருக்கு அப்டியே நைஸ் வெச்சிருக்க
ஆமா அவளுது புதுசா ஒரு ஃபே ஃபேஸ் வாஷ் வாங்கியிருந்தா கர்ரோடுது அது நல்லாவே இல்ல ஒரு மாரி அது நறைய ஆட்ல்லா காம்ச்சாங்க ஒரு மாரி வியூஸ்ஸல்லா நல்லாருக்கு தாண்றுமோ அப்டி அப்டின்
அ ஆனால் லால
நல்லாவேள ஒரு மாரி ரொம்ப ஸ்மெல்லுல ரொம்ப ஃபேக்ரன்ஸ்ஸாருக் கே எனக்கு ஃபரெண்ஸ் கோச் இவ்வேற ஏதாவது ஃப்ரேக்ரன்ஸா போட்டா பக் குனு அலர்ஜி ஆயிரு இப்ப மூணு பிம்பிள்ஸ் வந்துருச் இப்புதுசா
அ இந்த வயசுலயே இப்பிட்ல்லா வந்து இதுமாரிலா பண்ணா அப்படிதா ஆகு
ஏதாவ்வு இந்த மாரிதான் டென்த்து படிக்கும்போது கார்னியர் ஃபேஸ் வாஷ்ருக்குல்ல அதுல வந்து அந் நார்மல்ன்னு கூட வாங்கல என்னமோ பிராண்ட்டு எதுவோ போட்டுருந்துச்சின் டி ஃப்ரெண்டான இன்கிரீடியன்ஸ் இருந்துச்சின்னு குட்டி டியூப்பு நா அதுவே கொஞ்சோ அதிக ரேட்டு நா இந்த மாரில்லா கோ ரேட் நல் நல்லா பாப் பே இந்த ரேட்டு இவ்ளோருக்கு வேணா அது மாரி கொஞ்சோ வீட்டுலன்னாகு க கஞ்சமாருப்பே கொஞ்சோ அதுவா அங்க அவுங்கல்லா நல்லா சீனா போட்டுட்டு வாங்குனா ஒரே ஒரு தடவ தா வாஷ் பண்ணோ நீங்க சொல்ற மாரி நெத்தியில சீக்ஸ்ஸு அவ்ளோ பெரிய பெரிய பிம்பிள் அதோட அப்டியே வச்சிட்டா கைக்கழுவி யூஸ் காக
நா இதுக்கு முன்னாடி ஹிமாலயோட ஃபேஸ் வாஷ் தா போட்டுருக்கேங்க நல்லாதாருந் சி எதுவுமே பிரச்சனயே இல்ல அது தீந்துருச்சின்னா ஹமாம் சோப் போடுவ அவ்ளோ தா எங்க வீட்டுல எப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லா இந்த கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அந்த மாரிதா போய் வாங் வாங்குவோ அப்ப மன்த் திலீ இல்லட்னா த்ரீ மந்த்துக்கு ஒன் டைம் தா‌ போய் வாங்குவாங்க அவுங்க எப்ப போய் திரும்பி வாங்கிட்டு வந்து ரீஸ்டாக் பண்றாங்களோ அப்பதா ஃபேஸ் வாஷ் அது வரைக்கு ஹமாம் சோப் தா போட்டுட்டுருந்த என் பிரண்ட்ஸ் எல்லா வந்து து இந்த ஆ பைவ் ஸ்டெப் ஸ்கின் கேர்
ஏய்ஆப்பா அந்த அளவுக்கா இம்ப்ரூவ்மெண்டாய் போய் ட்டாங்க நம்மதான சோப் ப்புல இருக்கோ ஆனா உண்மையாவே நம்ம நார் ம்லா இருந்தவறைக்கு நல்லாதா இருந்துச்சு இதெல்லா வந்து வந்து என்னென்னமோ போட்டு போட்டு என்னா சொல்ற நானு உண்மையாவே நல்லாதா இருந்துது க்லா இந்த சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அல் போட்ட ஒரு த்ரீ டேஸ் நல்லா அப்டே ஷைனா இருந்திச்சு நா இருந்த கலரோட எக்ஸ் டா கலர் காட்டிச்சு இப்போ இன்னக்கு இன்னிக்கி போட்றே கண்ணங்கரேன்றுக்கு ஏனே தெர்லெ எனக் ஏனு கண்டே புடிக்க முல்ல அது ஏ அப்டி ஆகுதுனே தெரில
ஏன்னா நம்மோ அந்த போட்டு ஸ்கின்ன அத அது மாரி அப்சவ் பண்ணி அதுக்கேதானதுக்கு அப்பறமா நம்ம அது போடாம இருந்தா இல்ல வேற மாத்தி போட்டாலோ அப்புடி ஆய்டுது நானு வந்துட்டு சேரி நம்ம வன்ட்டு ஃபஸ்ட்டு எதுமே போடாம இருந்தோல நம்மளு அப்டியே இருக்கலா அப் கேஸு அப்டியா இருக்கலா அப்டி சொல்லிட்டு நா அப்டியே விட்டா ரொம்ப டல்லாய்
ஆம்மா ஏன்னா நீங் நீ நீங்க வந்து இப்பயே போட்டுக்கிட்டாதா கரெட்டா இருக்கு நா இந்த மாரி இருந்தா ஏ ஃபேஸ்லா அவ்ளவா எது டேர்ன் ஆனதில்ல இந்த காலேஜ் நம்ம போயிட்டு சம்மந்தமே இல்லாத த்ரீ ஓ கிளாக் வருதுலா வெறு நடு வெய்லா இருக் கா அதனாலே ஏ ஸ்கின் ஓ ரொம்ப ஓவர் ஹீட்டாயி ரொம்ப டேனாக வந்துச்சுன்னா ஏ சு சுத்தமா கலரே போயிடுச்சு அதனால தா வாங்கவே ஆரமிச்சே செரி எனக்கு மட்டுந்தா ஒத்துக்கிலன் எனக் மட்டுந் தா அப்டி இருக்க ஏ ஃப்ரெண்டெல்லா ஒர் தி அவ் வ்ளோ டார்கா இருந்தா டுவெல்த் அப்ப லெவல்த் அப்போ கரெக் டா லவல் து லீவ்லனு போட ஆரம்பிச்சா அவ்வுளோ அழகா அவ அவ ஒயிட்ட தாண்டி அவ நார்ம்லா இருந்தாலே ஷைனா இருக்க மூஞ்சி ஏன்னா அவ ஸ்கின் கேர் பண்றா அது எப்டின் எனக்கு தெரில் அவ்ளோ ப்ராடெக்ட்ட வாங்கி வக்கிற அளவுக்குல்லா நலம இல்ல
ஏ ஃப்ரெண்டு இப்ப ஒரு மூணு ப்ராடெக்ட் சொன்னா இது மூணெனா போடு நெச்சமா நல்லா இருக் கு அப்டின்டு ஓஸ் சேரி போட்லா அப்டின்னு ரேட்டெல்லா பாத்தா மூணுமே சேந்து டூ தௌசண் த்ரீ ஹண்ட்ரெட் இவ்வோ க கிட்ட வருது எது இத்தினிக்கு அதுல க்லென்ஸ் ர்லா எது இல்ல அது ஒரு டோனர் ஒரு சீரம் ஒரு பிம்பிள் வருமோது அத பிம்பிள் மேல வச்சிட்டோன்னா சிக்ஸ் ஹாஸ்ல அது வந்துஸ் புடிங்கி
அது அப்ப எந்தளவுக் கெமிக்கல் இருந்துருக்கு அதுல
இது வந்துட்டு எனக் இப்போ ரீசென்டா நறையா பெரிசு பெருசா பிம் பிள் வர ஆரம்பிச்சிர்சு இந்த ஃபேஸ் வாஷ் போட் டு செட்டாகாமா நறையப் என்க்கு என்க் பிம்புள் வரு என் சீக்ஸ் கிட்ட மட்டு இரு கு அவ்ளோ தெரியாதது அப்டியே அப்டியே வ கொஞ்ச ரெட்டிஸ்ஸா இருக்கு கை வெக்காம இருந்தா அது அப்டே போய்ரு இப்ப இது போட்டுஃப் ஃபுல் பேஸ் சிமுக்கி கென் முந்தாநேத்தெல்லா பெருசா ஒன்னுன்னு கிட்ட வந்தேனாலு வாய தொறக் க்கு முடில அம்மையா வீங்கிடிஸ் அந்த மாதிரி இருந்துச்சுனால பேஸ் வாஷ் அப்டியே எடுத்து வச்சிக்கே நார்ம்லா எதாது ஒரு பேஸ் வாஸ் வாங்கிக்குலா அப்டின்
எது ஹிமாலயாவா
இல்ல இல்லங்காரு ரோடது யூஸ் பண்ணிட் ரிந்த என் தம்பி வாங்குனா சொல்லிட்டு அது பண்ணியா இப்டியார்சுங்க ஃபிரெண்டெல்லா ஸ்கின் கேர்லா பண்ணுவாங்க பேஸ் வாஷ் பண்ணிட்டு டோனர் சீரம் ஆ அவுங்குளுக்குலா நல்லாருக்கு
எல்லாத்தியு வாங்கி வச்சுக்கணு வீட்லலா அவ்வள தா
ஓ இன்னைக்கு இன்னைக்கு ஏ ஃபிரெண்டு வந்து சொன்னா அவளவு போட்றா வ அவளு வந்து ஃபஸ்ட்டு டார்க்காதா இருந்தா இப்ப வந்துட்டு ஒய்யிட் அடிக்கலா இல்ல கொஞ்சம் ரா ஒரு டூ ஷேடு ட்ரை
பரவால்ல ஆனா இப்பதான போட ஆரமிச்சிருக்காங்க நீங்க பாருங்க இன்னு ஒன் மன் த்து அவுங்க பேசே மாறிரு
இல்ல அவ ஒரு மண் லவன்த்து ஸ்டாடிங்ல இருந்து போட்டுட்ருக்காங்க எப்ப நாங்க டுவெல்த்து முடிஸ்டோ ரெண்டு பேரு ஒரே ஏஜ்
ஓ அப்ப இருந்து போட்டு இப்பதா அப்ப எவ்வுளோ செலவு பண்ணிரு
ஆ அவ வந்து கு நானு எப்ப அவுள நாங்க ரெண்டு ஒரே ஸ்கூலா அந்த பக்கத்து வீடுதா ஃபஸ்ட்டு ரொம்ப நாளை கு முன்னாடி மதரஸ்ஸா போனப்போ அப்ப பாத்துதா அப்ப டார்க்கா இருந்தா சிக்ஸ்த்து சவன்த் படிக்கிற பள கொஞ்ச டார்க்கா இருந்தா அப்புறோ கொன் நாள் அவள பா கேல் அவ மதர்சா குலவார் இல்ல அப்றமா இப்பதா கொஞ்ச நல்லா க்ளோஸ் ஆனோ ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த் தா
அ அ
போலா நல்லா பாக்குற அவ்ங்க அல்லா நல்லா ரொம்ப வயிட் அடிச்ச மாத்ரி இல்ல ஸ்கின் அப்டே க்ளியரா க்ளோவா இருக்கு நேச்ரலா இருக்கு ஒரு மாத்ரி
அது எல்லாருக்குமே நேச்சரா தா இருக்கு நா போட்ட வெள்ள போனா எல்லாரு கேக்குறாங்க ஏ மூஞ்சுல என்னமோ வலியுதுன்னு நீ நா ந ஆனா அர மண் நேரோ ஃபேன்ல ஒக்காந்துருப்பே அப்யு போக மாட்டது எனக்கு மட்டு தா இப்புடி என்ன ஏ ஸ்கின் டிசைன் டாகலையா என்னான்டு தி இல்ல
அது னால இன்னக்கு என் ஃப்ரெண்டு வந்துட்டு எங்க அம்மா கிட்ட சொன்னா இதல்லா வாங்கி் கு டுங்க ஆன்ட்டி அப்டின் லா சொன்னா எங்க அம்மா சேரி ஓ ஆம அமேசான்ல வந்துட்டு நாளக்கு நைட்டு எட்டு எயிட்டா
ஆமா அது ஒன்னு இருக்காது ஆனா பாதி பேர் அது வந்து ஃபேக் குன் சொல்றாங்க அமேசான் ப்ளிப்கார்ட்லா அப்ப நானுமே டவுன்லோ பண்ணி வச் டுது எட்டு மணிக்கு ஷார்ப்பா உக்காந்துகோங்க
ஆமா அப்ப எட்டு மணிக்கு மேல போட்டு பாக்குலா
இன்னொன்னு என்னோட ஜூனியர் பொண்ணு இப்பதா சட் கினியர் போறா அவ ரொம்ப டார்க்காரு பாட் நா அந்த சாக்லேட் ப்ரவுனுன் சொல்வாங்கல்ல அப்படி இரு கோ அந்த பொண்ணு வந்து இந்த ஃபஸ்டியர் வந்து ஸ்டாட் ஃபஸ்ட் ஸ்டாடிங்ல தா போட்டாலா ஒரு ட்யூபபே வந்து தௌஸ் ஃபை ஹண்ரடா அது நை நைட் க்ரீம் மாதிரியே அத அவ ஒன் மந்து போட்டதுக்கு அவ அப் ப அப்டியே நீங்க சொல்ற மாரி ரொம்போ ஒயிட்டாலா இல்ல ஆனா ஷய்ன் அடிக்குது இப்ப அவ மூணு டியூப் மாட்
ஹலோ ஹலோ கேக்குதா உங்குளுக்கு
நா அவ ஃபோட்டோ இப்போ அந்த பொண்ணு இப்போ எனக்கு அனுப்புது அப்டீயே டிஃப்ரெண்ட்டா இருக்கு ஆனா அவ கையிலா ப்ளாக்காவே தா இருக்கு
அ அது கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்குமேரி கையெல்லா ப்ளாக்கா மூஞ்சு மட் சொல்லட்டுமா அ சொல்லுங்க கேக்குதுங்க ஆ கேக்குது கேக்குது ஆ சொல்லுங்க கேட்டுட்டுதா இருந்தே நா பேசுறது கேக்கமாட்டீங்குதா
அ இப்பதா ஸ்ட்ரகாச்சு
அப்பிடியா ஓக்கே ஓகே அ நா கால் பண்ற
ஆ ஓகே ஓகே